ஆ சாபுபி
ஆஹ் கேக்குது தோழி பேசலாமா தோழி
ஆஹ் பேசலாம் தோழி நல்லா இருக்கீங்களா
நங நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி வீட்டு்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் இங்க எல்லாரும் நல்லா இருக்கும் தோழி நா என் கணவர் குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல உள்ளவங்களாம் நல்லா இருக்காங்களா
அஹ் நல்லா இருக்காங்க தோழி நானும் என் மாமியார் என் கணவர் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி சாப்பிட்டீங்களா தோழி மதியானம்
ஆஹ் மதியம் சாப்பிட்டாச்சு தோழி
என்ன தோழி அஹ் நான் சாப்பிட்டேன் தோழி நீங்க என்ன சாப்பிட்டீங்க
உம் நான் வந்து முருங்கைக்கா புழி குழம்பு வச்சேன் தோழி
ஆஹஹ ஏன் தோழி இந்த வெயில்ல போய் புளி குழம்பு எல்லாம் வைக்கிறீங்க ஏன்னா அதுல காரம் அதிகமா போடுவோம் இல்லையா இந்த வெயில் நம்மளுக்கு ஒத்துக்க அதனால நீங்க அதிகமா புளி குழம்பு எல்லாம் செய்யாதீங்க தோழி
சரி தோழி புளியே ஹீடுன்னு தான் சொல்லுவாங்க தோழி பாப்பா கேட்டாங்கிறதுனால செஞ்சு குடுத்தேன் தோழி
சரித்தோழி இனிமே செய்யாதீங்க அதுங்க சின்ன பிள்ளைங்க அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோங்க அதுங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு குடுக்காதிங்க தோழி அப்புறத்தோழி உங்க ஊர்ல வெயில்லாம் எப்டி இருக்கு தோழி
வெயில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு தோழி வீட்டிலேயே இருக்க முடில தோழி ஹீட் ரொம்ப ஓவராக இருக்கு தோழி
அ அ
பிரஷர் அதிகமா ஆவுது தோழி ஹீட் நால ப்ரெஷர் அதிகமாகு தோழி
அ ஹ சரி தோழ கவலபடாதீங்க தோழி இந்த நவம்பர் வரைக்குமே இந்த வெயில் இருக்குமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் தானே
ரெண்டு மூணு மாசங்கிறது தொண்ணு முன்னூறு நாலாய்ட்சி தோழி இந்த வெப்பத்தை தாங்க முடியாது போலக்கே
கண்டிப்பா தோழி நீங்க உங்க வீடு சுத்தி மரம் எதாவது வைக்கலாம் இல்லையா இந்த புங்க மரம் இந்த மாரி ஏதாவது ஒரு மரம் வைக்கலாம் இல்லையா
ஆஹ் இருக்கு தோழி பக்கத்துல பாத்தீங்கன்னா பில்டிங் வந்துருச்சு தோழி அதனால ஒன் சைடு வச்ச வைக்கவே முடில தோழி ழி
ஆஹா இல்லைன்னா நீங்க மாடியில வந்து இந்த மாடி தோட்டம் மாத்திரி வைக்கலா தோழி வச்சுங்கன்னா அந்த ஹீட்டு கூட உங்களுக்கு இறங்காம இருக்கும் தோழி
ஆஹ் நீங்க சொல்றது உண்மைதான் தோழி தோழி இப்ப பாத்து திங்கன்ன மாடி தோட்டது அதி முக்கியமா நம்ம தண்ணீர் வைக்கிறதுனால காங்கிரீட் எப்பமே தண்ணீரவே அந்த இடம் இருக்குதுனால காங்கிரீட்ல இறங்குது வீணாகுது காங்கிட்ட அப்டின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு தோழி அதனால எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு தோழி
இல்ல தொழி இது வந்து முற்றிலுமே தவறான கருத்துத்து தோழி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பூச்செடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுதான் தொழி நீங்க தண்ணி ஊத்தணும் நீங்க நிறைய அதுல தண்ணி ஊத்தக்கூடாது இப்ப நீங்க பூச்செடி வச்சீங்கன்னா நீங்க வெறும்மனே மொட்டமாடில வைக் விட்டுப் போறது கெடையாது இல்லையா அதுக்குன்னு தனியா ஒரு பாட்டு அதாவது ஒரு மண்பாத்திரமோ அதுக்கு அதுக்குன்னு உள்ள தொட்டில தான தோழி நீங்க வக்க போறீங்க அஹ் அதுனால வந்துட்டு உங்களுக்கு காங்கிரீட் வீணா போகும் ஆஹ் தோ வரேன் வரேன் உங்களுக்கு காங்கிரீட் வீணா போகும் அப்டிங்கிற ஒரு இது கெடையாது தோழி நீங்க அந்த தொட்டி வச்சீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சும்மா காலேல ஒரு ரெண்டு கையால தெளிச்சு வுடலாம் நைட்டுமு கொஞ்சம் ரெண்டு கையால தெளிச்சு வுடலாம் தோழி தெளுச்சு வுட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கும் கீழ வந்து இறங்காது தோழி அதே மாரி நீங்க அந்த பாத்திரம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆஹ் ஓட்ட இல்லாம வக்கணும் தோழி
சரி தோழி பார்க்கலாம் தோழி ஆஹ் யோசனைல தான் நானும் இருந்தேன் தோழி உங்க கருத்து எனக்கு பயனுள்ளதா இருக்கு தோழி நானும் யோசிக்கிறேன் தோழி என்னோட கணவரோட கலந்துரையாடிட்டு செய்யறேன் தோழி
இப்ப பாத்தீங்கன்னா தோழி நம்ம வீட்டு கொள்ளையில வைக்கணும் அப்டின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த செடிக்குன்னு ஒவ்வொரு விதமான மண் வகை இருக்கு தோழி ஒவ்வொரு மண் வகையிலயும் ஒரு சில தாவரங்கள் தான் வளரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு ந நெறைய இந்த களக்கொல்லி அஹ் உரம் இதெல்லாம் போட்றதுனால பாத்தீங்கன்னா மண்ணோட தன்மை வந்து மக்கீடும் தோழி அதுனால பாத்தீங்கன்னா ஒரு துல்ல ஆஹ் சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி
ஆமா தோழி உண்மதான் தோழி நீங்க சொல்ற கருத்து பாத்தீங்கன்னா உண்மதான் தோழி தோழி இப்போ பாத்திங்கன்னா என் கொல்லைல ஆரம்பத்துல இந்த கொள்ளை வாங்கினப்ப நெறைய பில்லு பில்லு அந்த மாரி கலைகள்லாம் நெறைய இருந்தது அது வந்து எனக்கு பயங்கர ஆஹ் கஷ்டமா இருந்துச்சு தோழி கொள்ளைய உபயோகப்படுத்தவே முடியல நடக்க முடியாத அளவுக்கு கூட பூச்சி எல்லாம் இருந்துச்சு அதனால நான் பூச்சிக்கொல்லி உபயோகிப்போம்ன்னு சொல்லி பூச்சிக்கொல்லி நெறைய விதமான பூச்சிக்கொல்லிகளேலாம் நான் உபயோகிச்சுட்டேன் தோழி அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கொள்ளேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடி வச்சாலும் அவ்வளவா செழிப்பா கெளம்புறது இல்ல தோழி பவுடரா வாங்கி உபயோகிச்சுட்டேன் தண்ணீல கலந்து உபயோகிச்சுட்டேன் அது மாரி லிக்விட்ல்லாம் உபயோகிச்சுட்டேன் தோழி அதனால எனக்கு இப்ப கொள்ளேல பாத்தீங்கன்னா நெறைய ஆஹ் தரமான வகையில செடியோ பழங்களோ எதுவுமே கிளம்புறது இல்ல தோழி
சரி தோழி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் தோழி முதல்ல பண்ற தப்பே பாத்தீங்கன்னா நம்ம மண்ணோட சேத்து களக்கொல்லி அடிக்கிறது தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுமே இந்த பூமில வாழ்றதுக்காக உள்ளதுதான் உங்களுக்கு அது தேவயில்ல அந்த செடி தேவயில் இல்லனா நீங்க அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு காலேல ஒரு அர மண் நேரம் அந்த செடிய புடுங்குறது அஹ் சாங்காலம் ஒரு அர மண் நேரம் அந்த செடிய புடுங்குனீங்கன்னா ஒரு ரெண்டு நாளேலயே உங்க வீட்டு கொள்ள வந்து சுத்தமாயிடும் தோழி அதுக்கேத்த மாரி நீங்க பயன் தரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் வச் கலாம் தோழி இனிமே பாத்தீங்கன்னா உங்களோட கொள்ளைக்கு நீங்க எந்த விதமான களை கொல்லியுமே அடிக்காதீங்க பூச்சி மருந்துமே அடிக்காதீங்க தோழி வி் அடிச்சுட்டீங்க இனிமே எதுவும் பண்ணாதீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மேல் மு உங்க வீட்டு மாடிலயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோஜா செடி வளக்குறதோ இல்ல மல்லிகைப்பூ செடி வளக்கறதோ இல்ல முல்ல செடி வளக்குறதோ ஆரம்பத்துல நீங்க செஞ்சு பாருங்க தோழி உங்களுக்கு அது செட் ஆகுது அப்படின்னா நீங்க காய்கறில இருந்து மாமர ம வக்கக்கூட அதுல நீங்க வச்சு நீங்க அறுவட பண்ணலாம் தோழி இப்ப மாமரம் எப்டி வைக்கிறது நம்ம வீட்டு மாடில அப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேன்ல்லாம் இருக்கு இல்லையா தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்கான கேன்ல்லாம் இருக்கு இல்லையா பெரிய பெரிய கேன் அது வந்து பேரல்னு சொல்லுவாங்க இந்த பேரல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தோழி ஆஹ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வைங்க அவ்ளோ பெரிய மரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு இல்ல வேண்டாம் அப்டின்னு சொன்னீங்கன்னா சின்ன சின்ன செடி வகைகள்லாம் வைங்க நீங்க பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வைக்கலாம் தக் தக்காளி நீங்க சொல்ற மாரி தக்காளி கூட வைக்கலாம் தோழி இப்ப தக்காளின்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டு வாசல்ல நாங்க வைக்கவே இல்ல தக்காளி செடி நாங்க சும்மா இந்த அழுகி போன தக்காளி வெறும் தக்காளி இத மாரி ஏதோ சம் தூக்கி போட்ருப்போம் போல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு க்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா அது தானாவே வளந்து எங்களுக்கு அதுல நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ தக்காளி வரைக்குமே நாங்க பறிச்சுட்டோம் தோழி நீங்க நான் சொல்ற மாரி நீங்க தக்காளி வச்சு நீங்க பயிர் பண்ணி பாருங்க தோழி உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ மனமுமே ஒரு ஆறுதலா இருக்கும் அஹ் கூடவே உங்களுக்கு ஒரு பயிரையும் வளத்த மாதிரி இருக்கும் நீங்க ரொம்பல்லாம் அதுக்கு வந்து செலவு பண்ணணும் ஆஹ் இது பண்ணணும்லாம் அவசியமே கெடையாது
ஆமாந் தோழி நீங்க சொல்ற கத பாத்தீங்கன்னா முன் முற்றிலும் உண்மதான் தோழி அஹ் தோழி இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் மரம் மாடியில செடி வளர்த்து காய்கறிகள் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்யம் தோழி வெளில வாங்குற காய்கறிகள்ல ஆஹ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே மண்ணுக்கு நெறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரம் அது மாரி அது நெறைய கொடுக்கறதுனால நம்ம சாப்புடுற அந்த காய்கறிகளுமே கேஹ் விஷம் உள்ளதாகவே மாறுது தோழி நம்ப பாத்தீங்கன்னா செடி வளந்ததுக்கு அப்றம் பூச்சி அடிக்கக் கூடாதுங்கிறதுக்காக அந்த காய்கறிகள் மேல பூச்சிக்கொல்லிகள கூட தெளிக்கிறாங்க தோழி அது நம்ம வாங்கி சாப்டும்போது நம்மளோட உடல் ஆரோக்யம் வந்து ரொம்ப கெடுது தோழி நீங்க சொல்றது முற்றிலும் உண்ம நம்ப நா நீங்க சொன்ன மாரி கருத்தை ஏத் த்துக்கிட்டு ஆஹ் நா முயற்சி பண்ணி பாக்குறே தோழி
சரி தோழி இப்ப பாத்திங்கன்னா நீங்க அந்த வெண்டைக்கா நீங்க அறுவடை பண்ணலாம் கத்திரிக்கா வைக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செடியிலே வளர்ற தாவரம்தா நீங்க அதுக்குன்னு பெருசா எந்த விதமான ரிஸ்க்குமே எடுக்க வேணா தோழி நீங்க சும்மா
வித
ஒரு கேரி பேக் இருக்குல்லையா நம்ம வீட்டுலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லயா பாலித்தீன் பைய்யி அந்த பைய்யிலயே நல்ல பெரிய பையா பாத்து எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேங்கா நார்ல்லாம் இருக்கு இல்லையா தேங்கா நாறு அட்டை லாம் இருக்கு இல்லையா அட்டை பே க் பண்ணி வரும் இல்லியா அந்த அட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நறைய யூஸ் பண்லாம் ஆஹ் அடில பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெறும் அட்டைய போடுங்க அதுக்கு மேல நீங்க மணல போடுங்க அதுக்கு மேல பாத்தீங்கனா நீங்க தேங்கா நாறு இருக்குல்லையா அத போட் ட்டு நல்லா டைட்டா கட் கட்டி ஒரு ஒரு வாரம் வரைக்கு வச்சிருங்க அஹ் வச்சுட்டு அதுக்கப்றம் அத எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணோட சேந்து அந்த தேங்கா நாறு அட்டை எல்லாமே உங்களுக்கு மக்கி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு மிளகா செடியோ இல்லன்னா நீங்க கொத்தமல்லி கூட வளக்கலா தோழி நார்மலா நம்ம வீட்ல கொத்தமல்லி இருக்கும் இல்லையா அந்த கொத்தமல்லிய ஒரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க தயார் பண்ணி வச்சிருக்குற மண்ணுல அத சும்மா நீங்க ஒண்ணு ஒன்னா பொதாச்சு வச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி நீங்க வீட்டுலயே எடுத்துக்கலா தோழி கொத்தமல்லி பாத்தீங் ஏன்னா நம்ம அதிகமா வெயில்ல வைக்கக் கூடாது தோழி் அஹ் உங்க வீட்டு கொள்ள கடைசியில லேச காலையில கொஞ்ச நேரம் வெயில் படுற மாத்ரியும் அஹ் சாயங்காலம் கொஞ்ச நேரம் வெயில் படுற மாத்ரியும் வச்சீங்கன்னா அஹ் நீங்க அதுல இருந்து கொத்தமல்லி எடுத்துக்கலா புதினா கூட நீங்க அதே மாரி வளக்கலா தோழி
சரித்தோழி நா முயற்சி பண்ணி பாக்குறே தோழி
கண்டிப்பா தோழி ஒங்களோட முயற்ச்சி வெற்றி பெற்றத்துக்கு வாழ்த்துக்கள் தோழி நமக்கு ஒதுக்கப்பட்டதற்கான நே ரம் முடிந்து விட்டது மீண்டும் வேற ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
அழைக்கலாம் தோழி